தோழி அ பேசலாமா தோழி கேக்குதுங்களா
கேக்குது தோழி பேசலாம்
நல்லா இருக்கீங்களா தோழி
நா நல்லா இருக்கே தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா
அ நல்லா இருக்க தோழி சாப்பிட்டீங்களா தோழி
ஆஹ் சாப்பிட்டாச்சு தோழி நீங்க சாப்
அ சாப்ட்டன் தோழி மதியான என்ன தோழி சாப்ட்டீங்க
மதியானம் பாத்தீங்கன்னா சாம்பார் தோழி முருங்கக்கா மாங்கா சாம்பார் தோழி நீங்க என்ன சாப்ட்டீங்க தோழி
நா பாத்தீங்கன்னா நேத்தி வச்ச சிக்கன் கொழம்பு சாப்ட்ட தோழி
அப்டியா அப்டி சிக்கன் கொழம்பல்லா மறுநாள் உபயோகப்படுத்துறது பெரிய தவறு தோழி
கண்டிப்பா தோழி புரியுதுதா இருந்தாலு பாத்தீங்கன்னா இந்த வெயிலில சிலிண்டர் தட்டுப்பாடு அதிகமாக இருக்கு தோழி அப்புற பாத்தீங்கன்னா வெறகுலையு உக்காந்து சமைக்க முடியல அதனால பாத்தீங்கன்னா இருக்குன்னு இப்போ வீட்ல பாத்தீங்கன்னா நாங்க மட்டும்தா அதனால இருக்கிறத வச்சுக்கலானு சொல்லிட்டு இருக்கிறதே வச்சாச்சு தோழி ஆஹ் நீங்க சொல்றது உண்மைதா அதனால நாங்க இருக்கிறதே வச்சு நல்லா சுண்ட வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டாச்சு தோழி
சரி தோழி நா வந்து சாம்பார் வச்ச தொழி சாம்பார் நீங்க எப்படி வைப்பீங்க தொழி
இப்போ சாம்பார் பாத்தீங்கன்னா அஹ் சாதத்துக்கு மதிய சாப்பாடுக்கு சாம்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஹ
க்கு பதிவுல படிச்ச தோழி நம்ம பாத்தீங்கன்னா தோவன பருப்பு போடும் போது மஞ்சத்தூலு சேர்த்து போடுறோ இல்லையா நார்மலா சாம்பார் வைக்கும் போது இது பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள் போடாதீங்கன்னு போட்டிருக்காங்க நாய் இப்ப அப்படித்தா தோழி வைக்கிறது நா வந்து சாம்பார் பருப்பு வேக வைக்கும் போது மஞ்சத்தூள் போடுறது கிடையாது நா அந்த பதிவுல பார்த்தே ஏன் என்ன காரணம் அப்படின்னா அந்த பருப்பு வந்து சீக்கிரமா வேகாதா நானுமே அத வந்து அனுபவிச்சுதா தோழி நா செஞ்சனே
இல்ல தோழி நா அது மாரி பண்ற நான் அது மாரி பண்றதுனால எனக் கந்த மாரி அனுபவோல இருந்ததுல்ல தோழி நா எப்படி வைப்பா னா தொவரம்பரப்ப குக்க குக்கர்ல போட்டு நல்லா அலச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷமாச்சு ஊற வச்ச ஊற வச்சதுக்கு அப்ரோ தா மஞ்சத்தூள் பெருங்காயம் வெங்காய தக்காளி பச்சை மிளக போட்டு குக்கர்ல ஒரு விசில் வச்சாலே போதும் தேவைப்பட்டா இன்னொரு விசில் வச்சுக்குவ தோழி அப்படிதா எனக்கு அந்த மாரி அனுபவோ வந்ததே இல்ல தோழி
ஹ் ஏனா எனக் அந்த மாதிரியான அனுபவங்கள்லா நறைய இருக்கு தோழி இப்ப என்னோட கணவர் பாத்தீங்கன்னா அஹ் இந்த சாம்பார்ல அந்த தோவரம் பருப்பே இருக்க கூடாது நா பார்கக்க கூடாதுன்பாரு அத பார்த்தாலே சாப்பிட மாட்டாரு ஏன்னா பருப்பு வந்து நல்லா கடைஞ்சிட்டு தா வைக்கணுனு சொல்லுவாரு அதனால நா என்ன செய்வ அப்படின்னா பருப்பை நீங்க சொன்ன மாதிரியே பத்து நிமிஷமாவது ஊற வச்சிருவ ஊற வச்சுட்டு அந்த குக்கர் எடுத்து நல்ல பருப்பெல்லா கழுவிட்டு ஊற வச்ச பருப்ப அதுல போட்டு அஹ கொஞ்சோ நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறம தா நா மூடி போட்டு விசில் போடுவ அந்த பருப்புல பாார்த்தீங்கன்னா வெங்காயமு தக்காளியு மட்டு தா தோழி போடுவ அதுல பாார்த்தீங்கன்னா சின்னவெங்காயோ இருந்ததுன்னா ருசி இன்னு கொஞ்சோ அதிகமாவே இருக்கு தக்காளியு பாத் த்தீங்கன்னா அதிகமாவே நா சேர்க்க மாட்ட இப்ப நல்ல பெரிய தக்காளியா இருந்ததுன்னா அதுல ஒரு அரைத்தக்காளி தா தோழி நா சேப்ப ஏனா சாம்பார் பாத்தீங்கன்னா என்னோட கணவர் புளிக்குது புளிக்குது வேண்டா வேண்டானு சொல்லுவாரு அதனால நா அர தக்காளி தா போடுவ உ போட்டு ட்டு ஆஹ் பருப்ப மூடி ஒரு ரெண்டு விசில் வைப்ப தோழி ஆனா மஞ்சத்தூளோ பெருங்காயமோ எதுவுமே போட மாட்ட ஏஹ் நா மூடி ஒரு ரெண்டு விசில் வைப்ப வச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நா அந்த சாம்பார் பருப்ப வச்சு இறக்கனதுக்குப்ரோ விச ல்லா போனதுக்கு அப்ரோ அந்த மூடி தோறந்து பாப்பம்ந்தோழி பருப்பு பா்த்தீங்கன்னா நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கு அத நல்லா கடைஞ்சிட்டு அஹ் நம்ம என்னென்ன காய்கறி வெச்சிருக்கோமோ அந்த காய்கறி எல்லாம் பா்த்தீங்கன்னா நல்லா கழுவி வச்சிருந்தோ அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த பருப்புல தேவையான அளவு தண்ணிர் ஊத்திக்கணு தண்ணீர் ஊத்திட்டு அதுல பாத்தீங்கன்னா நம்ம மிளகாத்தூள் போடுவோ இல்லையா காரத்துக்கு மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா நா அரசு பூன் தா தோழி போடுவ அர ஸ்பூன் மிளகாத்தூளு ஒரு ஸ்பூ புன் மல்லி தூள்ளு பொடுவ தோழி மிளகாத்தூல இருந்து குழம்பு மிளகாத் தூள் தா நா பயன்படுத்துவ அரை ஸ்பூன் குழம்பு மிளகா தூளும் ஒரு ஸ்பூன் மல்லித்தூளு போடுவ இந்த மல்லித்தூள் நம்ம கொஞ்சோ அதிகமா போட்டோ அப்டின்னா சாம்பார் வந்து நம்மளுக்கு கொஞ்சோ திக்காவு இருக்கு சுவையாவவு இருக்கு மனமாவு இருக்கு தோழி நீங்க இதே மாரி செஞ்சு பாருங்க ஆ போட்டுட்டு அந்த குழம்பு க்கு தேவையான அளவு உப்பு போட்டுப்ப உப்பு போட்டு அத நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்பறமா தா நா காய்கறியே போடுவ தோழி அந்த உப்பு அதுக்கப்ரோ பார்த்தீங்கன்னா புளி பார்த்தீங்கன்னா ஒரு அற மூடிய அளவு எலுமிச்சம்பளம் மூடிய அளவு எடுத்து நம்ம ஊத்திக்கிறோ தோழி ஊத்திட்டு நா அத நல்லா கொதிக்க வைப்ப கொதிக்க வச்சதுக்கு அப்பறமா தா நா காய்கறியே போடுவ என்னென்ன காய்கறிலா வச்சிருக்கணு அந்த காய்கறி எல்லா போடுவ தோழி இந்த காய்கறி எல்லா நல்லா வெந்ததுக்கு அப்பறமா ஒரு கடாய் எடுத்து நல்லா சூடு பண்ணிட்டு அதுல கொஞ்சோமா எண்ணெ சேப தோழி எண்ணெ சேத்துட்டு அதில் கடுகும் ஜீரகமும் போடுவேன் தோழில் ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்பறமா நான் பெருங்காய பொடி சேர்ப்பன் தோழி பெருங்காய பொடி அப்பறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கருவேப்பிலை போடுவேன் கருவேப்பிலை கொத்தோட தான் போடுவேன் அதுக்கு க்கு முன்னாடி கடுகு போடுறதுக்கு முன்னாடியே நா ரெண்டே ரெண்டு வெந்தயோ மட்டு போடுவ தோழி போட்டு தாளிச்சு இறக்கி இருக்குலா தோழி ச்
செரி தோழி நா சொல்ற சாம்பார் எப்படி வைப்பேன்னு சொல்றே என்னோட அ முறைல நீங்க ஒரு முறை செய்து பாருங்க தோழி சாம்பார் பாத்தீங்கன்னா நா எப்டீன்னா எப்டீன்னா துவரம்பருப்பு கொஞ்சோ அதிகமாவு கொஞ்சோ சிறிதளவு பயத்தம் பருப்போ சேப்ப தோழி பயத்த பருப்பு சேர்க்கறது நால குழம்பு கொஞ்சோ திக்கா இருக்கோ தோழி டேஸ்ட் கொஞ்சோ ருசி கொஞ்சோ அதிகமா இருக்கோ எங்குளுக்கு அந்த ருசி கொஞ்சோ பிடிக்கும் அதனால நாங்க பைத்த பருப்பு நா வந்து கால் பங்கோ துவரம்பருப்பு முக்கால் பங்கோ சேப்போ தோழி சாப்ப சாப்பாட்டு சாம்பாருக்கு அத வந்து நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷோ ஊற வச்சதுக்கப்பறோ அப்றோ அ அதுல வந்து மஞ்சத் தூள் கட்டி பெருங்காயோ பச்ச மிளகா சின்ன வெங்காயோ தக்காளி சின்ன வெங்காயோ உபயோகப்படுத்துறதுனால குழம்பு பாத்தீங்கன்னா நல்லா ருசியா இருக்கோ தோழி அதனால அதிக அளவுல நாங்க சின்ன வெங்காயந்தா உபயோகப்படுத்துவோ பாத்தீங்கன்னா இதெல்லா ஒரு விசில் விட்டு இறக்கிடலா ஊற வெச்சதுனால சீக்கிரமாகவே குக்கர்ல வெந்துடும் தோழி அதனால ஒரு வி
இப்ப பாத்தீங்கன்னா தோழி என்னோட மாமியார் தா சொன்னாங்க நம்ம வந்து அந்த பச்சை மிளகா மின்னாடியே பருப்போடையே போடக்கூடாதான் தோழி போட்டா அந்த பச்சை மிளகாவோட வாசம்னா குழம்பு வந்து நல்லா இல்லாம போகுமா நம்ம காய்கறியோட தான் போடணும்மா தோழி
செரி தோழி இனிமேல் அது மேரி செய்யறே தோழி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு விசில் விட்டதுக்கு அப் அப்பறோ ஆ‌ எறக்கிட்டு அதுல தேவையான தளவு தண்ணி வுட்டு தண்ணீர் கொதிச்சதுக்கு அப்பறோ முருங்கக்கா மாங்கா சாம்பார் வந் எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் தோழி அதனால முருங்கைக்கா மாங்கா மாங்கா பாத்தீங்கன்னா கொஞ்சோ லேட்டா தா போடணோ முருங்கைக்கா கத்திரிக்கா உருளக்கெழங்கு தேவைப்பட்டா அதுல போட்டு கொஞ்சோ அரவேக்காடு வெந்ததுக்கு அப்பறம் மாங்கா‌ போட்டு இறக்கி க்கி வெச்சுட்டு புளி தேங்கா இதெல்லா சேத்து அரச்சு அதுல ஊத்திட்னோ தோழி சாம்பார்ல ஊத்துனோ தோழி தேங்கால பாத் பாத்தீங்கனா நா என்னன்ன வைப்பே அப்படீனா பெருஞ்சீரகோ ஜீரகோ பச்ச மிளகா இதெல்லா வெச்சு அரச்சி நா சாம்பாருக்கு பயன்படுத்துவேன் தோழி ஏன்னா அப்பதா குழம்பு வந்து நல்ல வாசமா இருக்கோ தோழி ஜீர அதுலயோ பெருஞ்சீ ரகத்திலயு நறைய மருத்துவ குணங்கள்லா இருக்கு தோழி நா அந்த மாதிரிதா உபயோகப்படுத்துவே
ஓ அப்படியா தோழி அ நா வந்து அடுத்த தடவ ஸ்
புளியோட தேங்காய சேத்து அரச்சு ஊத்துனதுக்கப்புறோ அது கொதிச்சு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறோ அ தாளிப்பூ போடுவ தொழிலல தாளிப்பூன்னு பா்த்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா வடகம் தாளிச்சு சாம்பார் வெப்பாங்க தோழி அது நல்ல மனமா இருக்கோ தோழி ஆனா சில பேருக்கு பாார்த்தீங்கன்னா அந்த வாசம் வந்து பிடிக்கறத இல்ல தழி என்னோட கொழந்தைக்கு வந்து அந்த வாசம் பிடிக்கறத இல்ல அதனால நா பாத்தீங்கன்னா வடகம் வச்சு தாளிக்க மாட்டே சாம்பாருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா கடுகு சிறிதளவு வெந்தயோ சீரகோ கருவேப்பில சின்ன வெங்காயோ கொஞ்சோ தூள் தூளாக அரிஞ்சு அதில் போட்டு வதக்கிறப்ப அது அது ஒரு நல்ல மணமாக இருக்கு தோழி அதனால அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு வெ தா லைட்டா சுருல்ற மாரி வதக்கணும் தோழி, கருவேப்புல கொஞ்சம் போட்டுக்கணும் தோழி, போட்டுட்டு அந்த தாளிப்பு வந்து அந்த சாம்பார்ல ஊத்துனதுக்கு அப்புறம், கொஞ்ச நேரம் கொதிக்கி விட்டுட்டு கீழே இறக்கும் போது கொத்தமல்லி பச்ச கொத்தமல்லி தலைகளை சின்ன சின்னதா கட் பண்ணி கீழே இறக்கி வச்சு அதுல போட்டு மூடி வெச்சிர்னு தோழி, கொத்தமல்லி போட்டு அதிக அளவுல் ச குழம்பு வந்து கொதிக்கக்க கூடாது தோழி குழம்பு எறக்கி வச்சுட்டு அதுக்கப்பறமா தா பச்சையா இருக்குற கொத்தமல்லிய நல்லா கழுவிடணும், கழுவிட்டு அ சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி அதுல போட்டுட்டு மூடி வச்சிர்னு தோழி ஒடனே மூடின்னும் திறந்து வைக் க்க கூடாத் திறந்து வச்சா பத்தீங்கன்னா அதோட வாசோ ல்லாம் பயிடூ அப்டின்னு சொல்லுவாங்க தோழி அதனால நா வந்து தெறந்து வைக்காம நல்லா இருக்கமா மூடி வச்சிருவ தோழி பாத்தீங்கன்னா சாம்பாருக் க்கு மட்டூ இல்லாம மாங்கா பாத்தீங்கன்னா மீன் குழம்புக்கும் நல்ல ருசியா இருக்கும் தோழி, மாங்கா விரும்பிகள் வந்து என் பசங்க தோழி அதனால அதிகமா நாங்க மாங்கா சேத்துக்குறது தோழி மாங்கா சீசன்ல வத்த ல்லாம் போட்டு இப் உபயோகப் படுத்துவோம் தோழி நீங்க வ
ஆஹ நாங்க வத்த ல்லாம் பாத்தீங்க ஆனா எங்க நாத்தனாரோட லே குடுத்துருவாங்க தோழி நாங்க வீட்ல ல்லாம் பெருசா பண்றதில்ல ஏன்னு பாத்தீங்கன்னா இதுகொஞ்ச பாரஸ்ட் ஏறி இல்லவா நறைய பாத்தீங்கன்னா குரங்குகள் இருக்கும் தோழி இந்த குரங்குகளோட சேட்டை வந்து தாங்க மு முடியாது
தோழி பேசலாமா தோழி தொடர்ந்து பேசலாம் க்கோ தோழி
ஆஹ் நன் ன்றி தோழி நன்றி தோழி